ஒ
ம் அரே
வணக்கம் தோழி வணக்கம் தோழி நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கீங்களா உங்களுக்கு இந்த இது இந்த ஊரு சுற்றுலா இந்த மாரி கோவில் ஸ்தலங்கள் இந்த மாரில்லா உங்களுக்கு போய் இருக்கிற அனுபவ இருந்தா கொஞ்சோ பகிர்ந்துக்கோங்க தோழி
நல்லது தோழி நல்லது தோழி சேரி தோழி இப்போ வந்து ஒரு இறை பக்தி என்பது வந்து பத்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு வந்து முக்கியமானது ஒரு அன்றாடு வந்து ஒரு ஒரு ஆமா ஒரு ஒரு ஒரு மனிதனுக்கு வந்து நல்ல ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறதுனக்க ஒரு இறை பக்தி வேணு அது எந்த மதமா இருந்தாலு சரி இறைபக்தி வேணு சரிங்களா அந்த இதய இறைபக்தி
பயோ இருந்த தா நம்ம வாழ முடியுமே அதுதானே பயப்படுறோமே ஆமா
ஆ ஆமா ஒரு சுயக்கட்டுப்பாடே வந்து அந்த இறைவகை இறையாறு பத்தி நால தா வாருது அதனால என்னன்னு கேட்டிங்கனா நா ஒரு சிவபக்தர் சிவபக்தர் எங்கிறதுனால நா வந்து பாத்தீன்னா நெறைய நெறைய கோவில்களுக்கு போ போயிருக்கே சமீபத்துல வந்து ந்து பெரிய சமீபத்துல கூட இப்ப வந்து பாபநாச பாபாநாசிர் பாபனேசீஸ்வரர் கோயிலுக்கு போயிருந்தே த
ஓ செரி
பாபநாச திருநெல்வேலி மாவட்டத்துல வந்து பாபநாசம்னு ஒரு ஊரு இருக்கு தோழி
செரிங்க
அந்த கோ ஆமா அந்த கோயில் வந்து எதிர்பாராத சந்து அந்த அந்த ந்த ஸ்தலத்துக்கு வந்து நா போனது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு புண்ணி பெரிய ஒரு கொடுப்பினை எப்புடின்னு கேட்டீங்கன்னா நா வந்து ஒரு சிம்மராசிக்காரர்
ஆ
இந்த சிம்மராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா சூரிய பவானுக்கு உகந்த கோயில் ஒன்பது ஸ்தலத்தில வந்து முதன்மையான ஒன்பது நவகரகங்கள் கேள்விப்பட்டிங்கள்ல அந்த ஒன்பது நருங்கல நவகிரகோ இதுல ஒன்பது தலத்திலேயே முத முதல் ஸ்தலம் வந்து சூரிய பவனுக்கு உள்ள இடோ வந்து அந்த கோயில் அந்த கோயில் அது வந்து பாவனேஸ்வரர் கோயில் அதனால நானு சிம்ம ராசி பாவன பாவனேஸ்வரர் பாவங்களை போக்கும் ஈஸ்வரர் பாவனேஸ்வரர் ஆனால் அந்த கோயிலுக்கு வந்து வந்து எனக்கு வந்து ஒரு சந்தர்பத்துல போ அந்த கோயிலுக்கு போயிருந்தே ஆனா அந்த கோயிலோட தலைவரலாறு பத்தீங்கனாக்கா பாவநாயஸ்வரர் செ ஆ இவருக்கு சூரியனுக்கு உகந்தவரு நா சிம்ம ராசி சிம்ம ராசிங்கு போது அதுவு சூரியனுக்கு உ உகந்த ராசிதா
ஓ
அந்த ரெண்டு க பொ பொழுது செரி பெரிய ஒரு புண்ணியமா கிடைச்சது அந்த கோயில போயிட்டு அந்தஸலத்துல போயிட்டு நல்ல அ சலம் பண்ணிட்டு நேரா போயிட்டு அவர பகவான பாத்துட்டு அதோட என் ப அவர போய் பாக்கு பொழுது என்னோட பேரன் வந்தாரு என்னோட பேரன் மகவழி பேரன் வந்தாரு என்னோட
ஓ செரி செரி
அவரு அவரு அவ அவரையு கூட்டிட்டு போயிட்டு அப்டியே போயிட்டு அன்றைய நிகழ்வு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஒரு ஆச்சரியமான நிகழ்வு நா வந்து சிவ ஒருமான வந்து வழிபட்டு அவசிய பெருமானே ஒம்நமச்சிவாய அப்டி சுலோகங்கள சொல்ட்டு நா வந்து வழிபடுற எம் பேரன்க அவ்ளோ போய்சு ஓம் நமச்சிவாய ஓம் நமச் சிவாயா ஓம் நமச்சிவாயா அவருக்கு நான் வந்துந்த த அவருக்கு ஒரு மூன்று வயது இருக்கு மூன்று வயது இருக்கு தோழி அவ்ளோதா அவர் சொல்றாரு அவர் சொல்றாரு அவர் வந்து நா நா அந்த துண்ணூறுல்லா நீர் இட்டுது நெ ற்றில வந்து நீர் இட்டுட்டு அவரு கைகளெல்லா நீர் இட்டுட்டு நா வந்து ச அன்றைக்கு வந்து நா அப்போ வந்து நா வந்து உடை அணியவில்ல மேலாடை அணியவில்ல அப்ப அனியாட உடாமலைய எல்லா நீர் இட்டுட்டு போயிருந்த என தாத்தா எனக்கு அந்த திண்ணூர் ஆருந்து திருநீர் ஆருந்துகள் எனக்கு அரு அவருக்கு பட்டைய போட்டு பட்டை போட்டுட்டு அப்டியே துண்ணூறு கைலல்லா பூசிட்டு வந்த போய் அந்த பிரகாரத்த சுத்தி வரும் பொழுது ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா அப்டின்னு அவரோட சின்ன கொழந்தை மழலை பேச்சு கேள்வி பட்டிருப்பீல அந்த மழலை பாசையில் வந்து அவ பக்கத்தில வந்தவங்க போனவங்கல்லா எனக்கு அந்த இறை வழிபாடு பண்ணது கூட எனக்கு இதா அதே மாதிரி அவரு பழ வந்தவங்களா ஆஹா நல்ல மெய் மறந்து அவர பாத்தாரு
ஆ
இந்த ம ஓம்நமச்சிவாய அப்டி பண்ணிட்டு வந்த பொழுது எனக்கு அந்த ஒரு பெரிய ஒரு அந்த ஆமா ஆனா எனக்கு என்ன குறைபாடு ஒருக்கு ஒரு அ பு க ஆமா அது அது பெரிய மகிழ்ச்சி அத விட எனக்கு ஒரு சின்ன குறைபாடு அது நெறய அன்னைக்கு நடந்தது சின்ன ஒரு குறை பக்கத்திலயே வந்து காசி விஸ்வநாதர் இருக்காரு எப்டின்னா தென்காசி கேள்விப்பட்ருக்கீகளா தென்காசி
தென்காசி ஆமா
தென்காசில வந்து காசி விஸ்வநாதர் அங்க தென்காசி காசி ஆ ஆ ஆமா மா மா இந்த இவரு இவருக்கு வாரணாசிக்கு போகாத முடி போக முடியாதவங்க வந்து தென்காசிங்கிறது இங்க வருவாங்க
ஓ ஓ
காசிக்கு போக முடியாதவங்க போகிற சந்தர்ப்ப கெடைக்காதவங்க இங்க வந்து தங்கி வழிபாடு பண்ணா அந்த புண்ணியம் இங்க கெடைக்குன் சொல்லுவாங்க
ஓ தென்காசி ஆ
தென்காசி அதுக்கு போ முடியல அத அடுத்து பக்கத்துல குற்றாலைஸ்வரர் இருக்காரு குற்றாலைஸ்வரர் இந்த குற்றால ஓவியம்்தான் வந்து பாத்தீங்கன்னா சிதம்பரத்துக்கு அடுத்த ஒரு ஓவியம் இப்ப குற்றாலைஸ்வரத்துல அந்த ஆனந்த தாண்டவம் ஆட்ன ஒரு நடராஜபருமா
ஓ அந்த நடராஜாவ
ஆமா நடராஜ பர்மன் வந்து ஆனந்த தாண்டவ வந்து குற்றால ஈஸ்வர குற்றாலத்துலதா அந்த ஆனந்த தாண்டவ நடந்திருக்கு. நாட்டியம்மு நடதேனு இருக்க இதுல வந்து பாத்திங்கன்னாக்க சிதம்பரத்துல வந்து பாத்திங்கனா ருத்ர தாண்டவம் ஆடிருக்கார்.
ம்.
அந்த இதுவு பாத்தீனா அங்க போய் பாத்தீனா அந்த சிறப்பு அந்த ஓவியம் இருக்கு அந்த கோயில்ல.
அ.
உலக பிரசித்திப்பெற்ற ஓவியோ அந்த ஓவிய ஓவியங்கள். அ அந்த மார் நீங்க பாத்துருக்கவே முடியாது குற்ற குற்றாலத்துல குற்றால ஈஸ்வரர் கோயில்ல.
பிற இதுல.
ஆ ஆமா ஆமா சந்தர்ப்போ கெடைச்சா போய் பாத்துட்டுவாங்க தோ தோழியே.
கண்டிப்பா தோழரே நாங்க போகையில பாக்குறோ நீங்க உங்க சொன்னத ஞாபகொ.
ஆ கண்டிப்பா வந்து அதே மாரி திருநெல்வேலில போயிட்டு நெல்லையப்பரையும் பாத்துட்டு வந்துருங்க நெல்லையப்பர்.
ப்பா ஃபுல்லா சிவன் கோவிலாதா ஸ் சொல்றீங்க ரொம்போ
ஆமா ஆமா ஆமா நெல்லைய ஆமா சிவபெருமான் எனக்கு ரொம்போ புடிக்கு அவர் ஆட் கொண்டு கிட்டாரு என்னைய. நா அவரு அவர நா வந்து அவ அவர வந்து நா வந்து தேடி போல அவரா வந்து என்ன ஆட்கொண்டுக்கிட்டார்.
கடவுள் எப்பிடி தேடி வருவாரு நம்ம தான தேடி கடவுள தேடி போறோ.
அப்டி கெடையாது சில வந்து சிவபெருமானு சிவ வழிபாடு வந்து பாத்தீங்கனா நீங்க கேள்விப்பட்ருப்பீங்க. கேள்விப்பட்ருகிங்க சிவபெருமான் வந்து அது இ அதுவு அது அது சர்வ சாதாரணமா வந்து சில சி எந்த சிவன் கோயிலுக்குமே யாரா எல்லாலயு போ முடியாது.
போயிற முடியா
போயிற முடியா து எந்த சிவலிங்கத்தையு எந்த சிவபெருமானையு ந அ ஒரு வழிபடவே முடியாது எதாவது ஒரு தடங்கள் வந்து மாறி மாறி போயிரு இல்லாட்டி அவுங்க மறந்துருவாங்க. சிவபெருமான சிவபெருமான வந்து நம்ம நம்ம வந்து சரி இந்த இதுக்கு போணு இந்த மாரி சிவ பெருமான் வந்து நம்ம எண்ணங்கள் வந்து நம்ம மனசுலியோ நம்ம மனதிலியோ உள்ள கனவுலியோ வந்துட்டார்னா இந்த சிவபெருமான் வந்து நம்மள வந்து ஆட்கொண்டார்னு அர்த்தோ.
ம் ம்.
புரிதா இல்லியா. அதுனால அண்ணனுக்கு அ சிவபெருமானு வந்து அ தானா வந்து என கிட்டே ஏத்துக்கிட்டாரு என்னான் தெர்ல அது எப்பிடினு கேட்டீனா எனக்கு உள்ள எனக்கு ஒரு அற்புதங்கள் நடந்திருக்கு. எங்க வீட்ல வந்து பாத்தீங்கனா ஐந்து பேர்கள் ஐந்து பிள்ளைகள் எங்க அம்மா அப்பாவோடு சேத்து ஏழு பேர் எங்க வீட்ல. ஏழு பேர்ல ஏழு ஏழு ந நபர்கள்ல பாத்தினா எங்க அப்பாவுக்கு எங்கத்த எங்க அக்காவுக்கு வந்து வேற இதவு அ சகோதரிக்கு வந்து வேற ஒரு பேர் வெச்சிருப்பாங்க. இது கீழ உள்ள சகோதரிக் வேற வேற பேரு வேற வேற பேரு வெச்சிருப்பாங்க. நாலு பேருக்கு வேற வேற பேரு வெச்சிருக்காங்க எனக்கு மட்டு சிவபெருமானோட அருள்ல ஈஸ்வரன்னு பேரு வெச்சிருக்காங்க.
ஓ அவுங்களுக்கெல்லா சாமிப்பே இந்த மாரி இல்ல வேற வேற பேருங்றீங்க.
வேற வேற பேரு வெச்சிருக்காங்க. அ இதுக்கா நா வந்து ஒரு பெருமைக்காவ சொல்ல சிவபெருமான் ஈஸ்வரன்னு பேர் வெச்சது ரெண்டே பேரு தா ஒன்னு சிவபெருமான் சிவபெருமான அது சனீஸ்வரபரம் சனீஸ்வரன் கேள்விப்பட்ருக்கியல்ல ரெண்டே இரு ரெண்டே பேர் தா ஈஸ்வரன் ஒன்னு ஈஸ்வரன் சிவபெருமான் ரண்டு சனீஸ்வரன் ரெண்டு பேருக்குந்தா பேரு வெச்சா அது சிவபெருமானால உருவா சிவபெருமானா வெச்ச பேருதா சனீஸ்வரன்ங்கிற பேரு.
ம்
வேற எந்தப்பு யாருக்கு எந்த க கடவுளுக்குமே வந்து ஈஸ்வரன்னுங்குற பேரு வராது ஆனாலு வந்து இயற்கையாகவே வந்த மாரி எனக் இறைவன் கொடுத்தது எங்க அப்பா வ வழியில வந்து எங்க அப்பா வந்து ஆ
அதானே ஆச்சுரியமா இருக்குதே வீட்டுல எல்லாருக்கு அப்டி வச்சுட்டு உங்களுக்கு மட்டு எப்புடி இப்புடி
ஆமா ஆமா ஆ அ அது மாரி எனக்கு
எதோ அப்பவே அந்த இது உங்களுக்கு அந்த கிருப்ப கெடச் வச்சிருக்கு உங்களுக்கு அந்த சிவனோட இது உங்களுக்கு ஆசிர்வாதோ
அது மாரி அது மாரி எனக்கு தானா வர்றதா எனக்கு தானா வரும் தானா வந்து
கடவுள் ஆசீர்வாதத்தோட அந்த
ஆமா சிவபெருமானோட ஆசீர்வாதங்கள் சிவபெருமானோட ஆசிர்வாதோ அப்டின்னா அவரு வந்து எனக்கு வந்து ந்து அ அ எனக்கு எனக்கு எனக்குன்னு சில வந்து ஒரு நல்லது நெறையா எனக்கு பண்ணிருக்காரு நல்லதுனா பொருளாதார ரீதியா நல்லது பண்றதெல்லா வந்து ஒரு இறைவன் வந்து குடுக்குறது வந்து கெடையாது ஒரு பொருளாதார இது ப்ப யோகோ இல்லாட்டி நமக்கு பொற்காசுகளோ ஆயிரோ பொற்காசுகளோ அதெல்லா குடுக்காதா நமக்கு உடல் ஆரோக்கியத்த குடுக்குறார் நல்ல குடும்பத்த குடுத்துருக்கார் நல்ல மனைவியை குடுத்துருக்கார் நல்ல பிள்ளைவிய குடுத்துருக்கார் சுற்றுவட்டார இருக்குறவங்களை நல்லா குடுத்துருக்கார் நல்ல வழியா குடுத்துருக்காரு எந்த விதமான அ அ அ அ ஒரு அவசங்களு இல்லாம எல்லாமே சுபமாவே நல்லாவே நடந்து நல்லதே நடந்து ந்துருக்கு எனக்கு இது வரைக்கும் அதுனால பெரிய பெரிய பல பல பெரிய பெரிய துன்பங்கள் வந்தாலு எனக்கு வந்து அது ப பணி போல் மாரி போயிரு அது வந்து டக்குனு அவர நெனச்சாலே எனக்கு வந்து இதாயிடும் அதுனால பாத்தீயன்னா சிவோபள்ளி பாடு வந்து நா வந்து ரொம்ப பண்ணுவே அது மாதிரி நா எங்க ஊருக்கு பக்கத்துல நெறைய சிவன் கோயில் இருக்கு நா நானு நாங்க பு தாங்க நா வாட்றது பக்கத்துல பாத்தீங்கன்னா நெறையா சிவன் கோயில் எதாவது ஒரு கோயிலுக்கு வந்து நாளை நாளைக்கி நாளை மறுநாள் வந்து ப்ரதோஷோ
ம் நாளைக்கு ஏகாதசி நாளைக்கி ஏகாதசி
நாளைக்கி ஏகாதாசி நாளை மறுநாள் பிரதோஷம் பிரதோஷத்து அன்னக்கி ஆமா ஒரு பிரதோஷத்துக்கு வந்து ஒரு கோயிலுக்கு போணு ஒரு முடிவு பண்ணிருக்கே இறைவ எப்புடி வழிபட்றா அவரு எப்புடி என்னைய கூப்புறான்னு பாப்போம் பாத்து நல்லபடியா கூப் டாருனா அந்த கோயல்ல பொயிட்டு அந்த நா அடுத்த பிரதோஷோ வந்து அவரு சன்னதிலதா நடக்கும் பாக்குறே
எங்க தோழறே அது எந்த கோயிலு
நா அந்தந்த வந்து உங்கயே வ எங்க வீட்டு பக்கத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு பதுனஞ்சு கில ஒரு பத்து கிலோமீட்டர்ல இருக்கு தோழியே ஏனா வந்து அது வந்து பாத்தீங்கன்னா அகத்தீஸ்வரர்னு ஒரு கோயில் இருக்கு அது வந்து இந்த சோம வய சோம இது வயலூர் கேள்விபட்ருக்கிங்களா முருகன் கோயில் கேள்விப்பட்டிருக்கீங்களா வயலூர்ல அதுனா அதுக்கு பக்கத்துல அது போற வழில அகஸ்சீஸ்வரர்னு ஒரு கோயில்ருக்கு கோயில்ருக்கு அது பாண்டிய மன்னரு ஆயிரத் முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோயில் அந்த கோயிலு எடையில வந்து கொஞ்ச அழிஞ்சு போனனால திருப்பி வந்து அந்த கோயில வந்து உருவாக் அந்த மண்ணுல இருந்து தோண்டி எடுத்து மேல வந்து ஆ உருவாக்கி இப்ப வந்து நல்ல ப பெரிய ஒரு ப்றகு ஒரு புண்ணியஸ்தலம் மாரி வந்து ஆயிருக்கு அது தொல வந்து அதுக்கு வந்து பாத்தீங்கனா அந்த நோய்த் தீக்கும் கண் கண் சம்பந்தப்பட்ட நோய்த்திக்கும் பெருமாள் அவர் பெருமாள் அவர் வந்து சிவபெருமான் அதனால அவர் பாத்தீனா சுந்தர மகாலிங்கேஷ் தேர் அதா சாய்வு சாய்ந்த வடிவுல தா இருப்பார் அந்த கோயில்
ம்
சிவலிங்கர் வந்து சன்னதியில வந்து பாத்தீனா மூலவர் எப்படி இருப்பாருன்னு கேட்டீங்கன்னா அ சுந்தரவடிவஸ் அம் ஹம் சுந்தரேஸ்வரர் எப்படி இருப்பாரோ அவர் அது மார்தா இருக்கு மகாலிங்கேஸ்வரர் எப்படி இருப்பாரோ அது மாரிதா இருப்பார் சாயந் இதுல அதனால வந்து அந்த கோயிலுக்கு போலான்னு பாக்குற இந்த நாளை மறுநாள் இறைவன் எவ்வோ அவர் எப்பேந்தி கூப்புறாருன்னு பாப்போ அதனால சார் காத்துக்கிட்ருக்கே
ஓ அதன அதெல்லா ஒண்ணு இல்லக் கவலப்படாதீங்க கண்டிப்பாக போயி்டு இறை வழிபாடு கண்டிப்பா உங்களுக்கு அந்த இது இருக்கு நீங்க பேசுறதுலயே தெரியிது உங்க பேரு அதுதா சொல்றீங்க அதனால மிக்க மகிழ்ச்சித் தோழரே இன்றைய
இல்ல தோழியே இன்னொன்னு இன்னொ இன்னொன்டு தோழி தோழி நீங்களு அந்த அது அது போல நீங்களு இறைவழிபாடுல கொஞ்ச ச சிந்தனைைய செலுத்துங்க
கண்டிப்பாக தோழரே நானு
உங்களோட உங்களுக்கு இஷ்ட தெய்வங்கள் எத்
ம் தோழரே பேஸ் போம் தோழரே இந்த இன்னு உங்களிடம் நெறைய பேச பகிர்ந்த நெறைய விஷயங்கள் தெரிந்து கொள்ளலாம் அ நானும் விரும்புகிறேன் திரும்பியு உங்கள நேரம் இருக்கவ
நன்றி நன்றி தோழியே உங்களோட உங்களுடன் உரையாடிமைக்கு மிக்க நன்றி தோழியே
நன்றி தோழரே வணக்கம்
நன்றி வணக்கம்